ஆ சொல்லுங்க என்னங்க பண்றீங்க
சொல்லுங்க மேம் சும்மாதா இருக்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சாப்டீங்களா
சாப்ட்டாச்சி சாப்ட்டாச்சி
ம் சேரிங்க வேற என்ன விஷயங்கள் தம்பி வந்துட்டா ஆ
வன்ட்டே வன்ட்டேங்கே அவன வச்சிக்கிட்டுதே படாத பாடுபட்டுக் கொண்டு இருக்கிறே
படாத பாடுபட்டுக் கொண்டு வந்துஸ் அவே உங்ககிட்டதா விளையாடுவா வேற யாருக்கிட்ட விளையாடுவா
நீங்க வேற இங்க அவங்க அப்பாவ இருக்கவு வூட மாட்டேங்கிறா ஒரு எடத்துல
ம் ம் ம்
சேம் ஆமா டி வி என்பதே எடுக்க மாட்டேங்கிது ரெட் கலர்ல எரியுத்
உங்கள்து ரிசீவரா இத கேபிள் டிவியா ரிசீவராங்க
ரிசிவர்னா ரிசிவர்னா என்
வே டிஷ்ஷூ டிஷ்ஷூ
டிஷூம் கிடையாது ஒன்லி நெட்டு மட்டும்தா வைஃபையிலே டீவி எல்லாமே வந்துரு
இது பண்ண வ வ பண்ணலையா கேபிள் ல்லா இல்லயா
கேபுல்லு கெடையாது டிஷ்ஷூ வச்சிருந்தே ஆன இப்ப டிஷ் கனெக்ஷனு இல்ல ஒன்லி ஏர்டெல் நெட் பேக் போட்டிருக்கே ஃபுல்லா
ஓ சேரி சேரி இப்ப வொஃபைய்யே ஏர்டெல்லா உங்களுக்கு
ஆமா வைஃபை ஏர்டெல் தா
ஏர்டெல்னா ஃபோன்ல போட்ருக்கதுனால வருமா எப்டி
அதாவது இது எப்டின்னா ஏர்டெல் அப்படியே பேக்கா குடுத்துருப்பாங்க ஃபோன் ஃபோன்லையூ யூஸ் பண்ணிக்கலா டிவிலையும் யூஸ் பண்ணிக்கலா லேப்க்கூ யூஸ் பண்ணிக்கலா
இல்ல ஏர்டெல்லேயே இருந்து வைஃபையா உங்களுக்கு இல்ல தனியா வைஃபை கனெக்ஷனா
இல்ல இல்ல ஏர்டெல்லே
ஏர்டெல்மே வா சரி சரி ம் நாங்க தனியா வைஃ வொஃபை கனெக்ஷன் குடுத்துருக்கோ அதனாலதா கேக்குறே
இல்ல இல்ல இல்ல நா வந்து அப்டியே ஏர்டெல்லோடே போட்டு இருக்கே
அப்ப ஷிம்மூ மட்டூ இருந்தா போதுமா மோடம்லா
மோடம் வச்சிருக்கேங்க அதாவது எப்டின்னா சிம்மு இதுக்கு தேவ இல்ல
ம்
எனக்கு வைஃபை கனெக்ஷனோட ஃபுல்லாவே வந்துரூ
எவ்ளோ வரூ மாசோ எவ்ளோ கட்டுவீங்க
அறநூர்பா
ம் ஓகே ஓகே ம்
ஜியோ ஹாட்ஸ்டாரு
எல்லா வந்துரு
எல்லாமே வந்ரு எல்லாமே பாத்துக்லா
சேரி சேரி ம் ஆனால டிவி இல்லன்னா ஒரு மாரி இருக்கும்ல
டிவியு வருதுல
இல்ல இது கேபிள்
கேபிள் வருங்க சன் டிவி, விஜய் டிவி, கே டிவி.
அதத் தானேங்க கேக்குற நானு
அதுவு வரும்
அதுவு வருமா சேரி சேரி ம் ஆலின்னால் அழகு ராஜா
ஆமா அந்த மாரி
ம் சேரி சேரி ம்
டிவி எடுக்கவே மாட்டேங்குது.
ம் அப்பறங்க வேறென்னங்க
இருக்கீங்கண்ணா இந்த டிவிய ஆன் பண்ணே டிவி என்னன்னா ஆன் ஆக மாட்டேங்குது ரெட் கலர்ல எரியுது ஆன்னானாதே ஒக்கார வைக்க முடியும் ஒரு இடத்துல
ஆம்மா இல்லைன்னா ஒக்கார மாட்டா
அ ஹ ஏதாவது ஒரு வேலை பாத்துத்துட்டு தான் திரியுது சொல்றத கேட்க மாட்டேங்குது அ சாப்ட்டாங்க
சேரி சேரி இன்னைக்கு என்னங்க பண்ணீங்க சாப்பாடு
சாப்பாடா அவன் தயிர் சாப்பிட்டா கயிர்னா அவனா சாப்ட்டுக்கிறே
அப்டியா சேரி சேரி ம்
நா ஊட்டது எவ்ளவு ரெண்டுநாளா அவனா தயிர்ங்கிற அவன் அக்கா தயிர் சாப்ட்டா
சேரி உ
அத வச்சு இவனும் தயிர் வேணும்ன்னு கேட்டுட்டு அவனா எடுத்து சாப்ட்டான் சேரின்னு கொடுத்துட்டேன் வெயிலாதானே அதனால குடுத்தே சாப்ட்டா
சேரி சேரிங்க ம் நீங்க உங்களுக்கு என்ன பண்ணீங்க
எங்களுக்கா எங்ளுக்கு வந்து இந்த இதென்ன முருங்கக்கீரை போட்டு சூப்பு
ம் ம் ம்
வெண்டைக்கா பச்சடி
அப்டியா சேரி சேரி ம் முருங்ககீர சூப்பு எப்டிங்க வைப் வெப்பீங்க
பாசி பருப்பு தக்காளி வெங்காய போட்டு வெச்சு வேக வச்சு எடுத்துருவேன் தக்காளி வெங்காயத்து பச்ச மெளகா இது பச்சை மெளா போட்டு தக்காளி வெங்காயொ அ
ம்
பாசிப்பருப்பு போட்டு
ம்
கொஞ்சொ மஞ்சத்தூள் போட்டு அப்டே வேக வச்சு எடுத்து
ம் ம்
அதுக்கப்பறோ தாளிக்கிறதுக்கு மட்டுபோடனும் பொயர்ச்
சேரி சேரி ம்
பூச்சி பாரு
ஓகே ஓகே என்னது முருங்கைகீர சூப்பும் என்னது வச்சீங்க தொட்டுக்க
தொட்டுக்க முருங்கீர சூப்பு காலையில வச்சதுங்க அத வச்சுக்கிட்டே அப் ஒர் ரவுண் வெண்டக்கா கெடைஞ்ச்சு சோ அவின் பச்சடி வச்சாச்சு அய்யயோ டிவி போச்சு சுத்தமா ஆன்னே ஆகலங்க
ஐயா ஆஃப் ஃபுல்லா எல்லா விட்சும் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுங்க
ஹ எல்லா ஆஃப் பண்ணி போட்ருக்கே பாப்ப கொஞ்சோ நேர செண்டு போடுவோ நீ என்ன சமைச்சியா
ஆ நா இன்னைக்கி மொச்சையும் முருங்காயும் போட் டு கொழம்பு வச்சேன் வச்சுட்டு பாவக்கா பொரியல் பண்ண
பாவக்கா பொரியலா
ம் ஆமா எங்க மாமாக்கு சுகர் இருக்கனால பாவக்கா சாப்படுவாங்க அடிக்கடி
ஆ
அதனால அத பண்ணி வச்சுட்ட
ஓ எல்லாருக்குமே பாவக்கா
எல்லாருக்குமே பாவக்கா பிள்ளையங்க சாப்டாதுங்க அதுகலுக் கொழம்பு வச்சு குடுத்து விட்ட
சேர் சேரி
ஆமா ஐயோ வந்து என்ன சாப்பிடுங்கன் தெரிலியே நா பாட்டுக்கு வந்துட்ட
அதானே வந்தொன்னே சாப்டு வந்துரு சாப்பாடு
ஆமாங்க சின்னது சாப்புடும் பெருசு நீ டியூஷன் போயிட்டு வர்றதுக்கு லேட் ஆகும் ஆறு ஆற்ரை ஆயிரும் இங்கே வந்துரும் ஆ ஸ்கூல்ல மூணே முக்காலுக்குல்லா டியூஷன் அவளுக்கு அதனால அப்டியே வேன் அப்டியே கொண்டோய் விட்ரும் ஆ என்னங்க
இல்ல ஸ்கூல் அப்பவே விட்ருவாங்ளான் கேக்
கூலு ரெண்டு நாப்பதுக்கே விட்ருவாங்க ஆமா ம் இது இந்த ஸ்கூல் தானே அதனால ரெண்டு நாப்பதுக்கே விட்ருவாங்க
ஆ
மூன்றரைக்கு டியூஷன் போயிருவா போயிட்டு ஆற ஆற்ரைக்கு வருவா
ஆஹ
இன்னைக்கு தான ஓபன்னு ஸ்கூலு
ஆமா சொன்னீங்ளோ அன்னைக்கி ஆமா ஆமா
இன்னிக்குதா போயிருக்கு போவே புடிக்கலாமா போவே புடிக்கலாமான் போயிருக்குது
மறுப்டே லீவ் விட்டுட்டு தெறந்தா எல்லாம் பூ புடிச்சா ரோசா
ஆ இதே இப்ப ஒரு ரெண்டு நாள் போயிட்டு வீட்ல இரு பாப்பான்னா இருக்க மாட்டா
ஆ அப்டியே பழகிருங்க
அப்டியா ஆமா அப்டியே பழகிரும்
ஓகே ஓகே கே டியூஷன் கிட்டக்கவா கொஞ்சோ தூரமா
இங்க கடைக்கிட்டேங்க அதனால கடைக்கு வந்துருவா நா கூட்டிட்டு போயிருவ
ஸ்கூல்லருந்து கடைக்கு வந்துருவாளா
ஸ்கூல்லருந்து டியூஷனுக்கு டியூஷனுக்கே வந்துருவா டியூஷன் முடிச்சுட்டு கடைக்கு வந்ருவா
ஓ செர் செர் செர்
நா கூட்டிட் போய்க்குவே ம் சேரி அப்றம் தூங்க மாட்டீங்ளா மத்யானல்லா
ஆ அ தூங்கணம்னா உள்ளவே வெயிட்டு போகும் வெயிட்டு ஏறும் தின்ட்டு தின்ட்டு தூங்கணுனா இன்னும் வெயிட் ஆயிருவோம்ங்க
காலையில எத்தன மணிக்குதா எந்திருப்பீங்க அப்ப
நானா அஞ்சு மணிக்கு நாளே நாலாம் நாலு நாப்பது
ம் செர் தா ஆனால தூக்க வராது
அத் அது தூக்க தூக்கோ வந்தாலு சப்போஸ் கண்ண அசந்தாலு இந்தா இருக்கியா பாருங்க அவே தூங்குனா தே நம்ம தூங் முடியு
தூங்க முடியு அவன்தா இப்பதா ஸ்கூலுக்கு போயிட்றான்ல அந்த டைம்ல தூங்க வேண்டிதானே
அ ஏங்க மத்தியானத்துல கூட தூக்கொ வருதுன் சொல்லா எனக்கு காலேல தூக்கமே வராது சுத்தமா வராது
எனக்கெல்லா எப்ப டைம் கெடைக்குதோ நால்லா தூங்கிருவேங்க இந்த டைம் அந்த டைம்லா பா வேல இல்லயா ஃப்ரீயா படுத்து தூங்குன் தூங்கிருவே
முடியுல எனக்குப் போர்றதுங்க மத்தியானொ நம்ம சாப்புற்றோல்ல
ஆமா
சாப்ட்டு கொஞ்சொ நேரொ படுத்தேன்னா அப்ப கண்ணு அசத்து சாப்ட்டதுக்கு அதுக்கூ
அ
ஆனா அது கரெக்ட்டா இவே அப்பதெ நம்மளோட இருப்பானா
ம்
கரெக்ட்டா நம்ம தூம்மோது அம்மா அம்மானு வந்து எழுப்பி விட்ரே
ஏழுப்பி விட்டுருவா
இப்போ என்னமோ தூக்கோ வர்ற மாதிரி என்ட்ட ஆக்ட் போட்டா கொஞ்சொ நேரத்துக்கு முன்னாடி சேரி வாடா நா உனக்கி ஏ சி போட்டு தூங்க வக்கிறேன்னா அதுக்குள்ளயே அவ அப்பாட்ட வம்பிழுத்து எல்லா பண்ணி கடை சில நா வந்துட்டே வெளியில உம் நழைய நழை ஏ
ம் ஒரு நாள் அவுங்க வீட்டுக் வரணுங்க அவேன் பண்ற சேட்டைய பாக்குறதுக்காவது வரணுங்க
வாங்க நீங்க தா அன்னக்கி கவிதா வீட்டுக்கு வன்ட்டு பொய்ட்டீக
ஆம்மா அது அன்னைக்குதா ரொம்ப இதா இருந்தது இல்லங்க
ஆம்மா ஆம்மா
ஆம்மா ஏ கேக்குறீங்க அந்த அந்த கதய உங்ககிட்ட சொல்ல லேல்ல இ ஒ அன்னைக்கு இவ மத்தியானொ நா அங்க சாப்புல்ல அப்புடின்ட்டு
ஆ
அந்த அந்த கல்யாணத்துக்கு போயிருந்தேன்னு சொன்னேன்ல சாப்புட்ல அப்பிடின்ட்டு எனக்கு கும் யாரு உரிமப்பட்டவுங்க ஃபோன் பண்ணல பொண்ணோட அம்மா பொண்ணோட அத்த எங்க அத்த ஃபோன் பண்ணி ஒரு அண்டா சோறு இருக்கு நாலு பேரூ நாலு பேரு வரலயான் கேக்குது
ஆமா அதானே
அதா ஒரு அண்டாச் சோறு எங்களுக்காவா வடிச்சு போட்டீங்கன் கேட்டே நானு நாங்க நாலு பேரு ஒரு அண்டா சோறா சாப்பிடப் போறோ அப்பிடின்னே எங்கே காலேல நா ம் அன்னைக் முடிச்சு ட்டு வரேங்க காலையில எந்திரிச்சு கெளம்பி வரேங்க வீட்டுக்கு எங்க இன்னோரு சித்தி வீட்டுக்கு
அ
என்ன சொல்லணு நா மத்தியானொ சாப்பாடு செஞ்சு வைக்கிறெ வந்துருங்கன் சொல்லணுமா இல்லையா ஹ ஆ நா போயிட்டு நா வரேன் சொல்ற அதுக்காக வரமாட்டேன்னு சொல்ல முடியுமாங்க நாங்க நா போயிட்டு நா அங்க அங்கதா டிரெஸ்ஸெல்லா இருக்கு நா எல்லா குளிச்சு கிளிச்சு பிள்ளைைகல்லா அங்கதா தூங்குதுங்க அ எல்லா முடிச்சுட்டு வரேன் சொன்னே அப்ப அப்பவாது சொல்லனும்ல சாப்பிட வந்துருங்கன்னு
ஆமா
ஒண்ணுமே சொல்லலெங்க சொல்லாம இருந்துட் ட்டு இவங்க ஒரு அண்டா சோறு வடிச்சு வெச்சாங்கன்னா அதுக்கு நாங்களா ஆளு
அது எப்புடிங்க சொல்ல மனசு வருது ஒரு அண்டாவா நம்ப சாப்புடுவோ
அ அதுலருந்து இப்ப அந்த அத்த எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணு இப்ப ஃபோன் பண்றது இல்லைங்க
இப்டி சொல்லிட்டியேன்னா
அ அது அது எ கிட்ட சொ சொல்லிருச்சு நானு புடிச்சு கத்திவுட்டேன்ட்டு இப்ப எனக்கு போனே பண்றது இல்ல அப்ப குத்த குத்தமுள்ள நெஞ்சு குறு குறுக்க தானே செய்து ம் இருங்கங்க இந்த ஒரு ஃபோன் வருதுனா
ஆ கொடுங்க உட